நா பேசுறே
ஆ கேக்குதுங்க
எப்டி க்கீங்களா
நல்லாருக்கறே நீங்க எப்டி இர்க்கீங்க
நா நல்லார்க் அப்றோ அ எப்டி வந்து அ ஆ என்ன கேக்றது இப்போ வாழ்க்க போய்ட்டு இருக்கு எந்த மாதிரி வந்து நீங்க வந்து வாழ்வை நடத்தி கொண்டு இருக்கீங்க அத பத்தி கொஞ்ச சொல்ல முடி
கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க சூழ்நில வந்து கொஞ்ச வந்து ரொம்ப மோசமா இல்லாம ஒரு போயிட்டு இருக்குதா சொல்லணு ஏனா வந்து இந்த கல்லூரியு சரி ஆம்மா சுமாரானா நீ இருந்து இருக்கு பொழுது இந்த சூரியன் வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப இது பண்ணி அத எப்டி சொல்றதுன்னா சும்மா இருக்கறத கூட இன்னு உஸ்தத்த எழுப்பி மண்ட சூடாக்குவாங்க சொல்வாங்கல யா அது போல வந்து இந்த வாழ்க்கை நிலை வந்து இப்போதக்கி போயிட்டுருக்கு ஏனா நம்ம பள்ளி கல்லூரி படிக்கு பொழுது தெரில அந்த வயதுல இருக்கிற போது வந்து
ஆமா அப்ப வந்து அந்த அந்த வயசுல வந்து பாத்தீங்கனா எல்லாமே நம்ம வந்து இந்த சொல்வாங்கல்ல ஒரு மாரி இந்த சிறு கொழந்த வந்து நெருப்புல கை வெச்சாலு பயொ இருக்காது இளங்கன்றுக்கு பய அரியாதுன்னு சொ சொல்லுவாங்கள அந்த மாதிரி நமக்கு வந்து வெயிலோ மழயோ எதுவுமே வந்து கண்ணுகி தெரியாது நம்மளோட குறிக்கோள் என்னனா அந்த டைம்ல என்ன பண்ணணமோ அத பண்ணியே தீருவ அப்டிங்கற ஆனா ஒரு இ அதுக்கப்றொ பாத்தீங்ன்னா போக போக பாத்தீங்ன்னா நமக்கு வந்து ஒரு அ இப்ப நீங்கள் சொன்ன மாரி வெயில்ல கண்ட இப்போ போகலான்னு நெனைக்கிறத சரி அப்றோ போயிக்கலா வெயில்த்தாலா போயிக்கலா அப்படின் நெனைப்போம் அ இப்போ மழ பெஞ்ச கூடா சரி மழையில்ல இந்த மலெல்ல போன காச்ச வந்துடு ஆனா சின்ன வயசில பாத்திங்கனா மழைக்கெல்லா பயப்படவே மாட்டோ காய்ச்சலாவது எதாவது போய் ஆட்டம் போடுவோ இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி ச சாப்புடுவோ அப்டின்ட்டு வந்து நெறைய வந்து விஷயங்கள் சுட்டித்தனமா பண்ணிட்டு இருப்போ அது அந்த குழந்தை பருவத்துக்கே உண்டான ஒரு இயல்புன்னு கூட சொல்லலா
ஆம்மா ஆனா இப்ப இருக்க கொழந்தைங்க வந்து அந்த குழந்தை பருவம் என்ற ஒரு விஷயத்த அனுபவிக்கிறாங்களா கேட்டீங்கனா நிச்சயமா இல்ல இப்போ அதுவு வந்து பாத்தீங்கனா இப்ப வந்து கோடை விடுமுறை ஆனா இந்த கோடை விடுமுறையிலையு என்ன செய் செய்யறாங்க என்னனா என்னோட தம்பி அ ஒக்காந்து வந்து பாத்தீங்கன்னா நெ நெட்ஃபிலிக்ஸ்ல மூவி பாத்துட்டு இருக்கறா நம்ம இரு இருக்கும் போது அந்த நெட்பிளிக்ஸ்ன்ற ஒரு விஷயம்னே என்னன்னே தெரியாது நம்ம வந்து ந உக்காஞ்சி வந்து பொம்மை படம் பாத்தோமா ஐயா டோராவின் பயணங்கள் அப்டின்னு டு பின்னாடிதா இருக்கு குள்ள நரி அப்டின்ட்டு கத்திட்டிருப்போ
அப்போலா வந்து பாத்தீங்கனா பொதிகை சேனல் மட்டும்தா இருந்துச்சு அதனால அதுக்கு கூட வலி கெடையாது ஏனா அது சில நேரத்தில இ இந்தி இந்தில ஓடு அதனால நாங்க என்ன பண்ணுவோனா அப்பெல்லா வந்து பக்கத்து வீடு பக்கத்து வீடுலா நெறையா இருக்குமா நெறைய பசங்க இரு பாங்க ஏ பொழுதனைக்கு விளையாட்டு தா வெளாடுவோ பாத்தீங்கனா வீட்ல ஒக்காந்து இந்த பல்லாங்குழி விளையாடுறது நொண்டி விளையாடுறது அப்றோ இந்த வெயில் நேரத்துல பாத்தா உக்காந்து விளயாடுற கேம் தா நெறைய விளாடுவோ ஆ பாத்தா அதுக்கப்புறோ இந்த இந்த ராஜா ராணி விளையாடுறது இந்த இந்த நம்ம கண்ணாடி வளையல உடைச்சு கலர் கலரா வச்சு சுட்டு அத ரவுண்ட் போட்டு அது ஒரு மாதிரியான விளையாட்டு அது விளையாடுறது அ அந்த மாரி இந்த கொல கொலையா முந்திரிக்கான்லா சொல்றது அந்த மாரி சுத்தி ஒரு பத்து பேர் இருப்போ அந்த ஆண்கள் பெண்கள்லா வித்தியாசல்லா கெடையாது சின்ன வயசுலல்லா ஜாலியா இருக்கு விளயாட்ற அந்த அந்த வயது வந்து அந்த ஒரு வாழ்க்க வந்து ஒரு சொர்க்கோன் தா சொல்வ நான் அந்த அளவுக் வந்து ஒரு எல்லாத்துக்குமே அவுங்ளுடைய குழந்தை பருவோ வந்து மிக அந்த ஒரு அ குழந்தைப் பருவ வந்து மிகச்சிறந்த மாரி எல்லாத்துக்குமே இருந்திருப்போ ஆனா இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அது இருக்கான்னா கண்டிப்பா கெடையா ஏன்னா பக்கத்து வீட்ல யாரு எல்லா வந்து இப்ப வந்து அந்த ஃபிளாட்டுன் சொல்லக்க கூடியது அதுவோ இல்ல அப்பார்ட்மெண்ட்டோ அந்த மாரி விஷ்யங்கள் நகரத்துல இந்த மாரி இருக் ட்டதுனால அதிகமா வந்து வ பக்கத்து வீட்டு குழந்தைக் கூட விளையாட்றத் தோ இப்ப என்ன பண்றாங்க எல்லா வந்து ஒரு இது ஆ குழந்தைய வந்து ஒரு இசை கத்துக்க அனுப்புறது நீச்சல் பயிற்சி அனுப்புறது இல்லாட்டி வேற ஏதாவது போட்டிகளுக் அந்த மாரி ஒரு பயிற்சி எடுக்கறதுக்கான ஒரு க்ளாஸ்க்கு அனுப்ச்சுட்டுறாங்க ஆ நமக்கல்லா வந்து அந்த மாரி கெடையாது ப யி இந்த நீச்சல் கத்துக்கணுனா பசங்களோ சேந்துட்டு போயிட்டு வாய்க்கால்ல குளிக்கிறது அவ நம்ம வந்து நீச்சலே தெரிலனாலு ஒரு பத்து நாள் தொடர்ந்து போனம்னா நீச்சல் கத்துக்கலா அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனா இப்ப வந்த அதெல்லா வந்து எதுவுமே இல்லாம போயிட்ச்சு எதா இருந்தாலு
அதும் வந்து நீங்க சொல்றப்பலா வந்து இப்ப நீச்சல் அடிக்க கத்துக்கனாலே இந்த மாதத்துக்கு வந்து ஐயாயிர ரூபா ஆறாயிர ரூபா இவ்ளோ நாளைக்கி அ ஃப அந்து போல வந்து அந்த கொழந்தைங்க தம்மா தம்மா துண்டதா இருப்பாங்க அவுங்களுக் இவ்ளோ காசு இது பெரியவங்களுக்குன்ன அதுக்கேத்த ஒரு இத் துவா இருக்கட்டு இப்ப நம்ப ஏ ஆம்மா நிச்சியமா ஏன்னா பாட்டி ஒரு தாத்தாவ நம்ப போயிட்டு கத்துக்கன ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு விளையாட்டா இருக்கட் ட்டும் அந்த மரத்துல ஏறத்தா இருக்ட்டும் அப்ப வந்து வந்து பாத்தீங்கனா பாட்டிங்க தாத்தாங்க இருப்பாங்க நம்ப வந்து சித்தி பசங்க அப்டின்ட்டு நெறைய பேர் இருப்பாங்க சு த்தி ஆ நம் ஆமா நம்மள சுத்தி நெறைய பேர் இருக்கறதுனால நம்ளுக் எதுவுமே தெரியாது
நெறைய விஷயங்கள கத்துக்கும் குடுப்பாங்க நெறைய விஷயங்கள கத்துக்க முடிஞ்சிச்சு அவங்க கூட நம்ம இருக்கறதுனால நெறைய இந்த கோடைக்காலத்துல முக்கியமா கொஞ்ச கோடைகால விடுமுறைங்கறது ஒரு சொர்க்கோந்தா சொ சொல்லணு நாலா கோடை விடுமுறையில என்னோட நண்பனோட வீட்டுக்கு போயிருவே எனக் எனக்கு ஒரு ஐந்தாவது படிக்கும்போது நா ஐந்தாவது ஆறாவது படிக்கும்போது எ நண்பன் விட ஊர்ல போய் மிகப் பெரிய கொள்ளிலம் ஆறு ஒன்னு ஓடு அங்க போயிட்டு நா வந்து மத்யத்ல குளிக்க போவோ அவ்வளோ சூப் பரா இருக்கு தண்ணியில போய் குளிக்கிறதுக்கு அப்பற வந்துட்டு கிரிக்கெட் வெளயாட போவோ அப்போ வந்து அந்த கோடை காலத்துல வந்து நெறைய அந்த கிரிக்கெட் போட்டிகள் நடத்துவாங்க ஊர் ஊர்ல அங்க வந்து நடத்துறது ஒரு பத் பத்து பதனஞ்சு நாள் தொடர்ந்து நடத்துவாங்க அத போய் தெனமு வேடிக்க பாப்போ அதெல்லா வந்து அதுக்கப் அப்றோ அந்த கிரிக்கெட் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தனால ஒரு ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுக்கு மேலலெல்லா பாதீங்கனா பயங்கரமா கிரிக்கெட் வெளாட ஆரம்பிச்சு நாங்க அதுக்கப்பறோ ஊர் ஊரா போய் கிரிக்கெட் வெளையாட போறது அந்த மாரி விஷயங்கல்லா வந்து ஒரு ஒரு அவ்ளோ ஒரு இதா இருந்துச்சு டி இந்த எப்டி சொல்றதுனா இந்த தொண்ணூறுலருந் டு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே வாழ்க்க வசந்தமா போச்சு எப்ப வந்து இந்த இந்த ஆண்ட்ராய்டுன்னு வ இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஃபோன் செயலி வந்துச்சோ அதுக்கப்பறோ மக்கள் பெருசா வந்து அதாவது பசங்களா இருக்குட் டு செரி யாரா இருந்தாலு வெளில போய் விளையாட்றதுங்கறது கொறஞ்சு போச்சு அதுவு இந்த அ ஆன்லைன் அ வி விள்யாட்டுகல்லா நெறைய வந்தது அப்புற பசங்கல்லா அதுல்லே உக்காந்து பொழுதனைக்கு கம்ப்யூட்ர இப்ப வந்து இதுக்குன்னே சிறப்பு அம்சம் கொண்ட மொப கைபேசி எல்லா வேற வந்துருச்சு அ கேம் விள்ளயாடுட்றதுக்காகவே
ஆமாமா நிச்சியமா அதும் வந்து அ எத் இது வந்து சின்ன பசங்க கெட்டு போடுறாங்ளோ இல்யோ பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பதாயரோ அறுபதாயரோ ஒரு லட்சோ குடுத்து இந்த பிஎஸ் ன்ட்டு ஒரு விஷ்யம் இருக்குல்யா இந்த கேமிங் இது வந்ட்டு அத வந்து வீட்டுக் வந்து இவ இவுங்ளே அ வாங்கிட்டு இந்த பசங்ளுக்கு வந்து பாத்த சும்மாவே வந்து இதுல்லா என்னன்னே தெரியது தா இருக்கு இத்ல்லா வந்து சொல்லேவா தேவ எதோ ஒரு மாசத்துல்லா வந்து என்னோட தம்பி கேட்குறா ஐம்பதாயர்பா அறுபதாயர்பா ஏன்டா இதுல்லா குடுத்து உனக்கு வாங்கி தர்ணுமா நாங்க அவ்ளோ பெரிய பணக்காரன் நம்ப அப்பிடின்ற போல இருக்கு ஏன்னா இது வந்து பாத்தீங்ன்னா ரொம்பவே இந்த கொழந்தைங்க இப்ப என்னோட தம்ப கிட்ட வந்து நீங்க வந்து இந்த நொண்டி வலியா நொண்டி கூட வ இருக்கட்டு இந்த பொம்பரத்த வந்து பொம்பர பொம்பர அடிச்சிகித்தா இருக்கட்டு கோலியா இருக்குட் டு கில்லி தாண்டத்தல் அதல்லா என்னனு கேட்டா தெரியாது பொம்பர கூட வெள்யாடுவா இதல்லா தெரியாது இப்ப இருக்க கொழந்தைங்ளுக் இதுதா ரியாலிட்டின்ட்னு சொல்றது
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா எல்லாருமே இதுவே இந்த நமக்கு முன்னாடி இந்த அந்தச் அ சங்கதிகல்லா அவுங்களா பாத்தீங்கன்னா உதார்ணத்துக்கு நம்ம அப்பா அம்மால்லா அவுங்க அந்த காலத்துல வந்து அ முழுக்க முழுக்க வயல் வேல இந்த மாரி வேலைகள்லா செஞ்சிருப்பாங்க விளயாட்றதுக் கூட அதிகமாக விட மாட்டாங்க ஏன்னா அந் அப் ப்ப இருந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப வறுமையான காலகட்டங்க பெருசா வந்து யாரு வந்து ஒரு ஊருக்கே பாத்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பம தா நல்லா இருப்பாங்க மிச்ச எல்லாருமே கஷ்ட்டப்பட்ற குடும்பமா இருந்துருப்பாங்க நம்ம காலகட்டத்துல கொஞ்ச எல்லா மாற ஆரம்ச்சு ஏன்னா எல்லா படிக்க ஆரம்ச்ட்டாங்க
ஆமா
ஆனா எல்லாமே மாறி போச்சு சுத்தமா அதாது அ எல்லாருமே வந்து பா படிச்சதுனால என்ன ஆய்டுச்சு இப்ப வந்து எல்லாருமே எல்லாத்துக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப சா உதார்ணத்துக்கு பாத்தீங்கன்னா அ வயல்ல வேல செஞ்சுட்ருக்கவுரு பாத்தீங்கன்னா ஹாண்ட்ராய்டு ஃபோன்ல வந்து பாட்டு கேட்டுட்டுகிட்ருப்பாரு வேல பெஞ்சுகிட்டே பாட்டு கேட்டுக்கிட்ருப்பாரு அந்த அளவுக் வந்து தொழில்நுட்பமு மிகப்பெரிய அளவுல வளந்துருச்சு அவுர் வந்து எல்லாமே அங்யே இர்ந்து கேட்டுக்குவாரு ஒரு வார் விவசாய வேல செய்றவுர் வயல்ல வேல செய்றார்ன்னா அங்கருந்து ஒரு செய்தி கேக்குறதா இருக்கட்டு ஒரு நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சுக்குறதா இருக்கட்டு எல்லா விஷ் சியங்களு அவுர் அங்கர்ந்தே தெரிசுக்குற அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றமு அடஞ்சிருக்
அட நீங்க வேற என்னோடய அ தோழனோட அப்பா வந்து என்னதுன்னா ஸ்பாட்டிஃபைல எனக்கு பாட்டு ப்ரீமியம் போட்டு குடுப்பா விளம்பர வந்திட் டே இருக்கு அப்டின்டு நீல எனக்கு வந்து அவ சொல்லிட்டு இது பண்ணம்போது அவுரு பேசம்பொழுது எனக்கு சம்ம எப்டி சொல்றதுன்னா இந்தளவ்க்கு நீங்க அப்டேட் ஆயிருக்கீங்ளா ம் இந்தளக்கு எம்மா எனக்கு ஜி பே அனுப்ப தெரியு வாட்ஸ் அப் ல வந்து ஸ்டேஸ் வைக்க தெரியு உங்ள விட எங்ளுக் அதிக்மாவே நோண்ட தெரிஞ்சிரு சி அப்டின்னும் மோது எங்ளுக்கு சம்ம ஷாக்கா இருக்கு
உன்னோனதா எனக்கு ஒரு விஷ்ய ஞாப வருது நா இன்னு வந்து வாட்ஸ் அப்ல இந்த ஸ்டேட்டஸ்ன் சொல்லக்கூடிய அந்த இது நா வச்சதே கெடையாதுங்க இது வரைக்கு நா வச்சது கெடையாது அதே மாரி நம்ம இந்த இன்ஸ்டாகிராமு இப்ப ருக்கக்கூடிய அந்த இது அந்த இதுமே நா வந்து பெரிய அளவுல இது வரைக்கு நா வந்து அத பயன்படுத்துனதே கெடையாது அந்த மாதிரி வந்து எனக்கே ஆனா இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு ஐம்பது வயது கடந்தவர்கல்லா வந்து இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதையு நா பாத்துருக்கன் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே அதுல பாடல் கேக்றதா இருக்கட்டு இப்போ வந்து இந்த யூடுப்ல வந்து இந்த வீடியோ போடுறதா இருக்கட்டு இந்த மாரி விஷயங்கள் எல்லா நெறைய பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயத கடந்தவர்களா நீ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மாரி பண்றாங்க ஆ நமக்கு நா அதவது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வந்தான் காரணோ ஆர்வ இருந்தா எது வேணாலு பண்லா வயது அதே மாரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த என்ன சொல்றதுனா நெறைய பேர் இந்த டான்ஸ் ஆடுற மாரி வீடியோ நெறைய வயதானவர்கல்லா பாத்தீங்கனா அந்த மாரில்லா ஒரு வீடியோ போடுவாங்க ஒரு வித்தியாசமா எதாவுது செய்யணுமே அப்பிடின்னு பண்ணுவாங்க நமக்கே நம்மங்கல்லா ஒரு மாரி கூச்சமா இருக்கு இல்ல நமக் கு வந்து இன்னு சொல்ல போன நெறைய பேர் இந்த சேனல் வச்சிருக்காங்க வச்சு அதுல எப்டி சம்பாதிக்கறது அந்த மாரி விஷயங்கள் எல்லா பண்ண ஆரம்பிறாங்க ஆனா எனக்கெல்லா வந்து அந்த மாரி வந்து ஒரு ஆரம்பிக்கணு பேசணு அந்த மாரி என்னமே அதா ஒரு சிலருக்கு அந்த ஆர்வோ இருக்கிறதுனால அவுங்க அதுல வந்து பண்ணணுன் ஒரு இது தா நமக்கு நமக்கு எதுல ஆர்வ இருக்கோ அது தானே நம்ம பண்ண முடியும்
நிச்சயமா நிச்சயமா
அதாவுது பாத்திங்கன்னா நெறைய இப்ப இந்த அதா நம்ம நம்ம உடைய காலகட்டத்துக்கலா இப்ப இருக்க கூடிய காலகட்டத்துக்கும் நெறைய மாற்றங்கள் அ வந்து மாரி கிட்டேருக்கு இன்னு பத்து வருடங்கள் கழித்து எப்டி வாழ்க்க மாறபோதுங்கிறது வியப்பா இருக்கு எனக்கு இப்பவே இப்டி இருக்கு இன்னு ஆ எப்டி இருக்குமோ என்னன் தெரில பாப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுக்கு தந்த மாரி நம்ம கொஞ்சமாது வந்து நம்மள மாத்திக்கிட்டா தா நம்ம அதுல வந்து நம்மளால நிலைச்சி இருக்க முடியு நெறைய விஷயங்கள் பேச கூடிய வாய்ப்பு கெடைச்சு உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி நன்றிங்க
நன்றிங்க நன்றிங்க